கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேங்க சாப்டாச்சுங்களா
ஆமா நீங்க இப்பதா சாப்டே நீங்க சாப்டீங்களா
ம் சாப்டாச்சு ஏன் இவ்ளோ லேட்டு இப்போ தா சாப்டேன்பீங்க ஏன் இவ்ளோ லேட்டா சாப்டீங்க
இன்னைக்கி என் தம்பியு தங்கச்சியு டிஷ் பண்ணாங்க
டிஷ் பண்ணாங்க இவ்ளோ லேட்டாவா பண்ணாங்க
ரெண்டு பேரு சண்ட போட்டுட்டு பத்து மணிக்குதாங்க சமைக்கவே ஆரம்பிச்சாங்க
பத்து மணிக்கு சமச்சு இப்போ சாப்டு எப்பங்க அது கா டைட்டிஷன் ஆகறது ஜீர்ண ஆகறது
அது என்னைக்காவதுதா அப்டி இன்னைக்கி ம் அம்மா அப்பா இன்னு வேலேல இருந்து வரல சோ நாங்க மூணு பேரு வீட்ல இருக்கோமா இவ அவுங்க ரெண்டு பேரு செஞ்சாங்க
செஞ்சாங்ளா என்ன சம்ச்சாங்க ரெண்டு பேரு சேந்து சம்ச்சாங்ளேஸ் சாப்பற மாரி இந்துச்சுங்ளா
பரவால்லாம இருந்துச்சு
பரவால்ல இருந்துச்சு அத வேற இந்நேரத்துக்கு சாப்ட்டன்றீங்க
ஆமா சா பாஸ்தா
பாஸ்ட்டா
ம்
யாரு சமச்சது நறையா தம்பி சமச்சாங்ளா தங்கச்சி சமச்சாங்ளா
தெரில ரெண்டு வேரு கிச்சன் குள்ளந்து ஏதோ பண்ணிட்ருந்தாங்க நா கிச்சன் பக்கம் போல
ஆ யானா சமைங்க நா வீட்ல இருக்கே நா சாப்பாடு போட் என்னாந்து குடுத்தா சாப்பறேன்
எதுமாமா ஆமாமா அதுதா என்ன விட அவங்க ரெண்டு வேர் நல்லா சமப்பாங்க
அப்டிங்ளா நீங்க என்ன நல்லா சமைப்பீங்க
நா ரொம்ப சமைக்கே இனிதா சமைக்க பழகனு
பழக்க இல்லைங்களா
ஆ நா வந்து மோஸ்ட்லி வீட்ல இருக்க மாட்டே நா ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படி க்கிறேனா அனால ரொம்போவ் ஸ்கெரியாது சாப்பாடு ஆ வீட்ல இருந்தா இப்ப பழகிருப்பே
ஆ ஹாஸ்டல்ல இந்ததுனால உங்களுக்கு சமைக்க தெரிலன்ரீங்ளா இல்ல பழகிக் கில அப்படின்ற மாரி சொல்றீங்ளா
பழகிக்கல
பழகிக்ல பழகிக்கணுல
ஆ அதேனி ஃபோர் இயஸ்ஸு அதுவ த்ரீவ் டூ இயஸ் முடிச்சிட்டு வந்து பழக்வே
பழகிப்பீங்ளா
அதுக்கு இன்னு நாள் இருக்கு இல்லைங்க
அப்டி இல்ல சா சமைக்கற்துல நாள் இருக்குதுனால நம்ம சொல்ல கூடாதுல்ல திடீனு யாரு இல்ல பசிக்கிது என்னா பண்ணுவீங்க எத்தன நாளைக்கி நீங்க ஆடர் போட்டு சாப்டுவீங்க சொல்லுங்க பாக்லா
இல்ல இப்ப நா ஹாஸ்டல்ல தானே ஸ்டே பண்றே எனக்கப்டி தேவ்ப்படாதுன்
அ தேவப்படாது கரேட்தாங்க நீங்க ஹாஸ்டல்ல இருக் இங்க இப்ப உங்களுக்கு அந்த மாரி அ அந்த மாரி தேவப்படாது சப்போஸ் நீங்க வீட்டுக்கு வந்தீங்க அப்பா அம்மா வெளில போய்ர்க்காங்க தங்கச்சி தம்பியு இல்ல நீங்க தா சமச்சு சாப்புண்ணு அந்த மாரி ஒரு சுச்சுவேஷன் வந்தா என்ன பண்ணுவீங்க
யூடியூப்
ஆ அதுதா அதா நீங்க அப்பப்போ ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்களா ஏதாவது ஒன்னு பொய் தோச மாவ் இந்தா தோச ஊத்திக்லா
ஏ அதல அதல்லா பண்ணுவே அதல்லா ஃபண்ணுவே ஆ தோச சப்பாத்தி பூரி டிஃபன்லா பண்ணுவே
ஆ
அ சோறு ஆ கொழம்ப் ஐட்டம்ஸ் தெரியாத் அதுவு வெரைட்டி ரைஸ் லாங்க லெமன் ரைஸ்ஸு காட் ரைஸ் அதெல்லா பண்ணுவெ பீட்ரூட் ரைஸ்
போது போது இவ்ளோ தெரிஞ்சிருந்தா போது கொழம்பு சோறு ஆக்குற்து சாதோ வடிக்கிற்து என்ன அவ்ளோ பெரிய அற்புதங்களாங்க உங்களுக்கு நா வேணுனா ஒர் ரெண்டு மூணு டிஷ்ஷு சொல்லி குடுக்கட்டுங்களா சாதவட ஆ மொலக் காஞ்சாக்கா அரிசி போட்டீங்னா சாதோ வெந்து போச்சுனா வெந்துச்சின்னா இருக்க வேண்டியது இருக் தே இல்ல நீங்க குக்கர்ல போடுறீங்கன்னா ஆ குக்கர்ல அப்போ ஒரு டம்ளர் அரிசிக்கி ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி வெ ச்சிங்கன்னா ரெண்டு விசில் விட்டீங்னா சாதம் ஆயிட போது
ஆ சாதமு வக்க தெரியு வடிச்சு எடுக்கவு செய்வே
செய்வீங்ளா
இல்லாம இவுங்க ரெண்டு பேர் அளவுக்கு இல்ல அப்டி சொன்னே
ஆ இவுங்க ரெண்டு பேர் அளவுக்கு இல்ல பரவால சமைக்கிறது ஒரு கல தா
ஆமா
ம் நம்மளுக்கு இன் நானுமே உங்கக்கிட்ட இவ்ளோ பேசுறே நானுமே அப்டி தா அ எனக் கு மேரேஜ் ஆன பெறகுதா நா ல்லா தனியானா ஆகு அதுக் கூட என்ஃபேமிலிக்கு வேண்டியதா சமச்சுப்பே ஒரு நாலு அஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா வந்தாங்னா நானு எ கொஞ்சோ திண்டாடவே தா
நீங்க எ உங்களுக்கு எப் மேரேஜ் ஆச்சு
எனக் கு மேரேஜ் ஆயி டுவெண்ட்டி ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆயிடுச்சு
ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஆச்சா உங்க வாய்ஸ் பாத்தா சின்னப்புள்ள வாய்ஸ் மாரி இருக்கு
யய்யோ வெக்கப்படுற மாரி சொல்லி
ஆமா நா ஏதோ காலேஜ் படிக்கிற பொண்ணு பேசிட்ருக்காங்க அப்டின் நெனச்சே
அப்டி இல்லப்பா ம் எனக்கு எ பொண்ணு நையன்து படிக்கிறா
வாவ் ஓஹோ ஓகே ஓகே யா
ம் பே
அப்போ வீட்ல உங்களுக்கு ஒரே ஜாலியா இருக்கு
எனக்கா ஐயோ நீங்க ஏ அத கேக்ணு நீங்க எப்டி உங்க தங்கச்சி தம்பிக்கிட்ட ஓரியாறீங்ளா அந்த மாரி நா எ பிள்ளங்கக்கிட்ட ஓடியாறே
ஆ கரெக்ட் தா
கரெக்ட் தான தெரியுல உங்ககிட்ட ஆ ஹா உங்ககிட்ட அம்மா எப்டி கத்துறாங்க
எங்க அம் ஆமா ஃப்யே எங்க அம்மா ஃபுல்லா கத்திட்டே தா இருப்பாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்
ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க மூணு பேரு சேந்தா என்னென்ன பண்றீங்களோ அ அம்மாக்கு எப்டி எல்லா ப்ரஷர ஏத்தணுமோ அப்டியே எல்லா ஏத்துவீங்கல்ல அப்ப அம்மா ஆ அதேதா பண்ணுவாங்க இங்கயு
இங்க தம்பி வந்து பெரியமா பையே எங்க வீட்ல நின்னு படிக்கிறா
ம் ம் அ தங்கச்சி உங்களுடைய ஓன் சிஸ்டர்மே
ஆ ஓன் சிஸ்டர் ஆ
ம் சேரி என்ன படிக்கிறீங்க நீங்க நீங்க என்ன படிக்கிறீங்க
ஆ காலேஜ் செகண்ட் இயர்
செகண்ட் இயர்ங்
இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் படிக்க பி டெக்
அப்டிங்ளா ஓகேப்பா அப்பறோ ஆ நா பியூட்டிஷியன்ப்பா
வாவ் சூப்பர் இன்னைக்கு பியூட்டிசன் பத் தி ஏதாவ்து டிப்ஸ் சொல்லி தாங்க
என்ன டிப்ஸ் வேணு
இது இப்போ நம்ம ஃப்ரண்டுல ஹார்ல இருந்து அ ஹேர் குரோத் ஃபோர் ஹெட்ல குரோத்துக்கு ஏதாவது இது சொல்லுவீங்களா சீரம் அந்த மாரி
சீரம்னு பாத்தீங்கனா ம் இந்த அ சீரம்ன்றத விட நீங்க நல்லா சாப்டணு சீரம் அதெல்லா செகண்ட்ரி நல்லா சாப்டணு உண்ம ஃபஸ்ட்டு நீங்க சாப்டுங்க என்ன நான்வெஜ் நல்லா சாப்டுவீங்களா நீங்க என்ன நல்லா சாப்டுவீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா நீங்க
அ நா வந்து நார்மலா சாப்டுவே எது ரொம்ப சாப்ட மாட்டே
ரொம்ப சாப்ட மாட்டிங்கனா வெஜி வெஜிடபிள்ஸ் எல்லா நல்லா எத்துப்பிங்களா
ஆ ச சாப்டுவே
சாப் சாப்பிடுவியா சாப்டுவீங்ளா சாப்டுவேனா ஆ அதாவ்து பாத்தீங்னா அ ஒரு நாளைக்கி நாலு முட்ட
ஆ
முட்ட அ முடி வந்து குரோத் ஆகணுனா முட்ட நல்லா புரோட்டீன் இல்லைங்களா அது ம் நல்லா முட்ட சாப்டுங்க அதுக்கப்பறோ பாத்தீங்னா கருவேப்பிலையு நெல்லிக்கா காட்டு நெல்லிக்கா தெரியு இல்லைங்களா
ஆமாமா
ஆ அத வந்து ஜூஸ் போட்டு குடிங்க அதாவ்து வாரத்தில ஒரு ரெண்டு நாள் அந்த மாரி ஜூஸ் போட்டு குடிங்க அதுல லைட்டா ஜிஞ்சர் காந்துக்கங்க ஏனா அது ஓவராக கோல்டு ஆயிடு அதனால கொஞ்சோண்டு ஜிஞ்சரு பெப்பரு போட்டு வாரத்துல ரெண்டு நாள் அந்த மாரி குடிங்க அதுக்கப்பறோ பாத்தீங்கனா நீங்க ம் சீரம்னு கேக்றீங் இல்லைங்களா இந்த ரோஸ் மேரி லீஃப் தெரியுல்ல
ஆமா
அ அந்த ரோஸ்மெரி லீஃப் பாத்தீங்னா கடேலேயே சேல் பண்ணுவாங்க நீங்க இந்த அமேசான்ல ஃப்ளிப்கார்டுல அந்த மாரியெல்லா எதும் பண்ணாதீங்க ஆ ஆ கா கடேல அந்த லீஃப் விப்பாங்க அத வாங்கிட்டு வந்து ஒரு மூணு டீஸ்பூனுக்கு ரெண்டு க்ளாஸ் தண்ணி
ஓ ஆ
ஆ ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு அது ரொம்ப பாயில் பண்ணாம ஒரு மீடியமான பதத்துக்கு பாயில் பண்ணி அத பில்டர் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துட்டு ஆ அந்த தண்ணிய வந்து என்ன பண்றீங்க நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு அஹ நல்லா தலயெல்லா ட்ரயர் போட்டு நீங்க நல்லா இது பண்ணி ட்ரே பண்ணிட்டு ஆ இந்த தண்ணி யூஸி தண்ணி இருக்கு இல்லங்களா இத நல்லா ப்ரஸ் பண்ணிட்டு லைட்ட ஒரு மைல்டான ஒரு மசாஜ் கொடுங்க எங்க உங்களுக்கு ஹேர் குரோத் து கம்மியா இருக்கோ எங்க ஹேர் பால் நெறையா ஆகுதோ ஆ நல்லா செக்க்ஷன் எடுத்து அந்த தண்ணிய ப்ரெஸ் பண்ணிட்டு ஆ நல்லா மைல்டா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு விட்ருங்க திருப்பி நீங்க ஹர் வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல அப்டியே விட்டுருங்க இன்னும் ஒரு ஒன் மந்த் இந்த மாரி பண்ணுங்க அதே மாரி இந்த சாப்பாட்டையும் நீங்க நல்லா எடுத்துகணும் நான் எந்த காய்கறியும் ஒதுக்கி வைக்க கூடாது நல்லா சாப்டவும் செய்யணும் இந்த சாப்பாடல்லாம் சாப்டுங்க உங்களுக்கு ஹேர் கு்ரோத் வரலன்னா நீங்க எனக்கு நீங் டேரெக்ட்டா கால் பண்ணி திட்லாம் நீங்க இத சொன்னீங்க நா பண்ணேன் எனக்கு வரலன்னு
அப்போ நான் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் ட்ரை பண்ண முடியும் நான் ஹாஸ்டல் போயிட்டேன்னா எப்டி ஜூஸ்
ஆ அஞ்சூஸ் குடிக்க முடியாது இன்னொன்னு பாத்தீங்ன்னா ஆ எங்க சாப்ட முடியாது இன்னொன்னு பாத்தீங்கனா சரியான தூக்கம் இல்லனாலும் ஹேர் குரோத் து கம்மியாகும் இன்னொன்னு பாத்திங்னா ஆ டிப்ரெஷன் ஆக படிக்கிற விஷயத்துல நீங்க டிப்ரஷன் ஆகுவீங்கன்னு கண்டிப்பா நெனக்கிறேன்
ஆ
ஆ டிப்ரெஷன் ஆகுறது உண்டா ச் அடங்கி பின்னடா எப்ப பாத்தாலும் படி படி படி படினேட்டு இருக்காங்ளே
அது டுவெல்த்ல ஆகி இருக்கேன் இப்போ வந்து காலேஜ்னால ரொம்ப இல்ல
இல்லைங்ளா அ அந்த மாதிரி பாத்தீங்னா ச்ச அந்த மாதிரி ஆகாம ஒரு நாளைக்கி நல்லா ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணியாது குடிங்க தண்ணி குடிச்சு ஹைட்ரேட் ங்க வச்சுக்கங்க ஒடம்ப நீங்க சாப்பிடுறீங்களோ இல்லையோ தண்ணிய நல்லா குடிங்க தண்ணி நல்லா அளவுக்கு மீறினால அமிர்தமும் நஞ்சுன்ற மாரி தண்ணியும் தண்ணி குடிக்க சொன்னாங்கன்றதுனால ஃபுல்லாலாம் குடிக்காதீங்க நம்மளுக்கு தேவையான தண்ணி கரெக்ட் டா இருந்துச்சினா உங்களுக்கு இந்த ஹேர்ஃபால் ஆகாது செரிங்ளாக தண்ணி நல்லா குடிங்க ஹாஸ்டல் லருந்தாலுமே செரி நேரத்துக்கு தூங்குங்க நேரத்துக்கு எழுங்க எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனா உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க ஸீரம்ன்றதுல்ல ம் சொல்லுங்க
இந்த முட்டிலலாம் கருப்பா இருக்கும்ல்ல இந்த கையில இந்த முட்டில அ கால்லல்லாம் ஆ அது போல கரக்ட்
ஆ இது இது பாத்தீங்னா நீங்க வீட்ல இல்லைங்களே ஹோம் ரெம்டியா சொல் ட்டுங்களா ம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மொ ப்ராடக்ட் எதுவு நம்மொ சேல் பண்ற மாரி எல்லா அந்த மாரி எதுவு இந்த இந்த ஆப்ல நம்ம எதுவு பேச கூடாது அந்த மாரி ஒரு கண்டிஷன் இரு இருக்கு ஆ நா உங்களுக்கு ஆ ஹோம் ரெமடியா வேணா சொல்றே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க
ஹோம் ரெமடியா அப்ப நா வந்து விட்டா ஒரு ஒண் இயர் கழிச்சு மெசேஜ் பண்
ஏ இருந்தாலு நா சொல்றே இன்ஸ்டன்ட்டா போணோன்னா தா இது உளுத்தம் பருப்பு இருக்கு இல்லைங்களா
ஆ உளுந்
உளுத்தம்ப ஆ உளுந்த பருப்பு பால்ல ரா மில்க்ல்ல
ஆ
ஆ ஊற வெச்சிக்கங்க
ஆ
ஊற வெச்சிட்டு ஆ அதோடு சேத்து பாத்தீங்னா இந்த பன்னீர் ரோஸ் இருக்கு இல்லைங்களா பன்னீர் ரோஸ்
பன்னீர் ரோஸ்னா என்னதுங்க?
ரோஜா பூங்க பன்னீர் ரோஸ்
ஓ ஓகே ஓகே ஆமாமாமாமாமா தெரியு தெரியு ஆ ஆமாமாமா அ
ஆ அந்த ரோஸ் ஒடைய இதழ்கள இதோட போட்டு ஊற வெச்சுக்கங்க நல்லா உளுத்த பருப்பு நல்லா அந்த ம் பால்ல ஊறிட்டுப்பு உப்பி வந்துருது இல்லைங்களா அப்போ ம் மிக்சில போட்டு அரைக்கும்போது ஒரு தக்காளி
ம்
ஒரு தக்காளி கொஞ்சோண்டு ஆலிவேரா ஜெல்லு அதோடு பாத்தீங்கன்னா சுகரு கொஞ்சமா காப்பித்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அரச்சிக்கங்க இத வந்து ஒ ஒரு மூணு நாளைக்கு நீங்க ஃப்ரிட்ஜ்ஜுல ஸ்டோக் பண்ணி வெ சிக்கூடோ நீங்க பூசிக்குலா ஒரு மூணு நாளைக்கு யூஸ் பண்லா
ஆ எப்படி போட்டுட்டு எப்போ ஒரு டென் மினிட்ஸ் வெச்சுட்டு அழிக்கணுமா
இது நல்லா